ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ ஹாய்ப்பா கேக்குதா
ஆ கேக்குது எப்
எப்டி இருக்கீங்க
அ போயிருக்கே நீங் நல்லாருக்கீங்களா
ஆ நல் பார்லர் போணுன்னு கூப்ட்டீங்க எதுக்கு ஃபேஷியல் பண்ணதுக்குங்களா
ஃபேஷியல் இல்ல ஹேர்கட் பண்ட்டு வரலான்னு
ஹேர்க்கட் பண்றதுக்கு என்ன ஹேர் ரொம்ப வளந்துருச்சுங்களா
வளர்றது இல்ல ஹேர் லாஸ் ஜாஸ்தி ஆயிட்டுருக்குது அதனால போய் கட் பண்ணுனா கொஞ்சோ அடர்த்தி இருக்குற மாதிரி தெரியுல்ல அதனாலதா
ஓ அதனாலயா உனக்கு ரொம்பவே ஹே ர் நல்லா குரோத் இருந்துச்சு நல்லா அடர்த்தியா தான இருந்துச்சு
ஆமா இப்ப எடையில என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஹேர் லாஸ் தா ஜாஸ்தி ஏதாவது வே சத்து கம்மியா இருக்குன்னு நெனைக்கற
ஃபாலோ பண்றயா என்னன்னு தெரில ஆமா
அது என்ன டயட்டு ஏதோ இருக்கறத சாப்ட்டுட்டு இருக்க வேண்டியது ஆமா
டெய்லி ஹேர் வாஷ் பண்றியா
ஆமாம்மா
ம் டெய்லி ஹேர் வாஷு பண்ணக்கூடாது
ஹேர் வாஷ் பண்ணுனாதா ப்ராப்ளம் இல்லன்னு சொல்றாங்க ஏ ஹேர் வாஷ்
இல்ல டெய்லி ஹேர் வாஷ் பண்ணா ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிடுல
ஆ
அதனாலயே வந்து ஆ ஹேர்ஃபால் நறயாகு ஆயில் எல்லா அப்லே
அப்ப என்ன பண்ற
பண்றியா இல்லையா
ஆயிலு மந்த்லி ஒன்ஸ் தா
மந்த்லி ஒண்ஸ்ஸா அ வீக்லி ஒண்ஸ்ன்னா கூட பரவால்ல மந்த்லி ஒண்ஸ் ஆயில் அப்ளை பண்ணீட்டு என்ன பண்றது
அதா ஞாபகமே வராது
ம் ஆனா அ நம்ம ஹேர் ட்ரை டெய்லி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிருமா ஹேர் வந்து அது தானாவே ஆயில் செக்ரீட் பண்ணுமாம்மா ஒரு ர ஒரு நாலஞ்சு நாள் விட்டா ஹேர் வந்து ஒரு மாதிரி ஆ யிலியா அந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்பறோ தா ஹேர் வாஷ் பண்ணாலு பரவால்ல இல்லாட்டி டெய்லி வாஷ் பண்ணா ஓ ரொம்ப பிரஷ்ஷு மாரி வேற ஆய்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாம கோ ஓகேயா இருக்கு
ட்வைஸ்ஸு போது ஹேர் வாஷ் ஆமா ம்
நீ நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லா சாப்புடு
என்ன ப்ரோட்டீன் எக்கு மட்டுந்தா எனக்கு தெரிஞ்சு ப்ரோட்டீன் எடுக்கற வேற ஒன்னு தெரியலயே
ஆ பீன்ஸு சிக்கனு ஃபிஷ்ஷு பன்னீர் எல்லா எடுத்துக்கோ பன் பன்னீர் எல்லா சாப்பிடலால்ல
ஆ அது வேலைக்கு போற அவசரத்துல எங்க அதெல்லா செய்யற மாரி
தாலுமே கொஞ்ச நேரந்தா ஆகு பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு அது வீக்லி ஒன்ஸ் பன்னீர் எடுத்துகிட்டா கூட நல்லது தா அது அப்புறோ அயனுக்கு வந்து பீ ட்ரூட்டு கீர போமொகிரானட்டெல்லா வாங்கி வச்சுக்கோ டெய்லி பிரேக் ஃபாஸ்ட்டுக்கு இல்ல லன்ச்சுக்கு மோஸ்ட்டா முரு என்னது கீர சாப்பிட்டேன்னா நல்லது அப்புறோ பருப் பு நல்ல ப்ரோட்டீனுக்கு
ம்
ஆ இதெல்லா நட்ஸு அப்புறோ நல்லா இதெல்லாத்தையு எடுத்துட்டேன்னா ச்சு என்ன சொல்றது ஃபிஷ் இதெல்லா எடுத்துட்டேனா நல்லது வெந்தயமு ம் தண்ணி ஆ வெந்தய சட்னிெல்லா பண்ணுறாங்கல உட்டுக்கோ